அலோ அலோ அலோ
என்னடா இ
கேதடா
கெகுதுடா அலோ
எப்டி ப்ரோ இருக் கிங்க எந்த ஊர் நீங்க தோ கிரிக்கெட் விலண்டு வந்த கிரிக்கெட் எல்லனு வந்தோம் ப்ரோ பஸ்ட் பால் போட அவுட் பண்டானுங்க. லோ
ஹலோ
ஹலோ கேக்குதா ப்ரோ நா தள்ளி போனே கேக்க மாட்து
அலோ ப்ரோ கேக்குதா அலோ ப்ரோ
அலோ
அப்டியா சும்மா ஹலோ நோன கட் பன்ட் வன்ட்டாலே ஐயோ சாப் டியாடா
ஆ சாப்ட்ட ப்ரோ எப்டி ஒர்க்லா போறீங்களா ரிசல்ட்டு ஜூன் இருவத்தி ஒம்பதுன்னு சொன்னாங்க
ஏ இப்ப டெலிகிராம் தீடீர்னு பேன் ஆயிச்சு ஏ பண்ணாங்க அதெல்லா
அதா நீட் எக்ஸாம் போதுல்ல
நீட்டா
அம்மா இவ பயில இருக்கு போன வாட்டி வச்சது வந்து ஆ ஏதோ கொஷினாப்பர் லீக் ஆயிட்டு அதனால அது அப்படியே பேண் எக்ஸாம் எழுதுன மாரிலாம் திருப்பி இது பன் பாத்தாங்க
எத்தின பேரு பாஸ் அப்ப அதுல எழுதுனவங்க கணக்கு இல்லையா பாசா வந்து
நல்லதெல்லா கணக்கு இல்ல திரிபி பஸ்ட்ல இருந்து இது பண்ணுமா திருப்பி ரீ எக்ஸாம் வச்சு மறு எக்ஸாம் மாரி வச்சு இது பண்றாங்க
அப்ப எப்பதா வரு டெலிகிராமு
இப்பதா டுவெண்ட்டி டூ எக்ஸாம் முடிஞ்சது போல டுவெண்ட்டி த்ரீ மிஸ் பண்றாங்க ஆமா ஜூன் டுவெண்ட்டி டூ நாளானிக்கு வந்துரு
உங்களுக்கு வந்துருமா நம்பிக்கை இருக்கா
இல்லல்ல நியூஸ்லே போட்டாங்க கன்பார்ம் நியூஸ் தா
எப்படி உங்களுக்கு தெரியும்
ஜென்ரல் நியூஸ் பாக்கரோலை லட்சுமி சரத் பேஜ்ல போடுவாங்க இந்த மாரி ஏதாச்சு பா
அப்புறம் ஊர்ல வெதர்லா எப்படி இருக்கு
அது ரொம்ப ஆன் ட்டு ப்ரோ நேத்து மழ பெஞ்சது கண்டனியூஸா ஒரு மூணு அவர் மழ பெஞ்சது
அ
அதுலதா ஏதோ இதுவாச்சு ஈவீனிங்ல செரியான வெயிலு முடியல அங்க நீங்க நீங்க அங்க
லைட்டா வெயில் அடிக்குது ப்ரோ
லைட்டா வெயிலா எந்த மல பிரதேசமா நீங்க
நா வந்து எப்டி சொல்றது ஆந்ரால இருந்து பேசறே
செரி ஓகே எப்டி ஒர்க்ல்லா போறீங்ளா இல்ல வீட்லதானா
ஒர்க்கு தேடின்னு இருக்கற ப்ரோ
படுச்சு முடுச்சுட்டிங்ளா
பார்ட் பார்ட் டைம்மா கேட்ரிங் பண்ணி அ
எல்லா கேட்ரீங் கேட்ரீங்னா சொல்றானுங்க அது என்னா ஒர்க்னு தெர்ல நம்ளுக்கு
ப்ரோ ஈசியான ஒர்க்கு ப்ரோ அதெல்லா ஜாலியா இருக்கும் ப்ரோ பொண்ணுங்கல்லா வரும்
ஹலோ
ஹலோ
கேக்குதா புரோ
புரோ கேக்குதா
கேக்குது கேக்குது எவ்ளோ பேமெண்ட் அது கேட்ரிங்க்கு
த்ரீ பிஃப்டி புரோ பெட்ரோல் காசு நூறூபா
ஆஹ் நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸெல்லா ஜாலியா போய் செஞ்சுட்டு சாப்ட்டே வந்துருவீங்க அது வேற வேல எதுன்னா
வேற வேலனா கோயிலுக்கு போவே
கோயிலுக்கு போய் நா சாமி கும்டுவாங்க அங்கனா போற என்ன வேல இருக்கு
பொண்ணுங்க பாக்ற வேல ப்ரோ
புரோ அதெல்லா தப்பு புரோ அதெல்லாம் சொல்லகூடாது புரோ
ஓகே புரோ நா அப்றோம் பேசுறே புரோ
செரியா இங்க டவர் கெடைக்க மாட்டுது சிக்னல் கெடைக்க மாட்டுது
நீங்க என்ன பண்ண போறீங்க அடுத்தது
அடுத்த ரிசல்ட் பாத்துதான் நம்மளோட அடுத்துக அடுத்த முடிவே
என்ன படுச்சுருக்கீங்க
பி காம் பி ஏ
ஓ இதெல்லா நல்லா பச்சிங்களா சும்மா ஏனோதானோனு போய்ட்டு எக்ஸாம் பண்ணிட்டு டிகிரி வாங்னீங்ளா
படுச்சுனா இல்லே புரோ படிக்காமதா ப்ரோ அதாஃபெயில் இந்நேரம்
சு அனிமில்லா பாப்பீங்ளா நீங்க
ரிசல்ட் போய் பாஸா ஃபெயிலான்னு தெரியல
எப்டி நல்லாதானே எ எழுதியிருக்கீங்க
ஹலோ
நல்லாதான எழுதிருக் க்கீங்க
டவுட்டு தான் எல்லாமே ஃபில் பண்ணிக்கறே
ஃபைனல் இயரா அப்ப
ஆமாம்மா நீங்க
போய் டவுட்ன்றீங்க நம்ம எல்லாம் அதெல்லாம் பாசுதான் புரோ நம்ம படிக்கிறதுஎ ல்லாம் நம்மள அடிச்சிக்க முடியாது புரோ
தமிழ் மீடியமா இங்கிலீஷ் மீடியமா
மொத்தமே த்ரீ லாங்குவேஜ் தெரியும் புழுவி உண்டா
புரோ நீங்க உங்க ரொம்பங்க ரொம்ப திறமை இருக்குது புரோ உ நீங்க பேசற பாத்தா நிறைய
எல்லாரும் அப்படி தான் சொல்ல சொல்லுவாங்க பேசிக்கா ஹார்டு ஒர்க் சின்ன விஷயத்த ஒரு டக் கப்னு புச்சுப்பேன்
கருப்பூர புத்தியா
ஆமா ப்ரோ நல்லா ஸ்கில்லெலாம் நிறைய இருக்கு அதான் அந்த மைக்ரோசாப்ட் கம்பென்ல ஒர்க் பண்ணலான்ட்டு ஜாயின் பண்ணலாம்னு பாத்துன்னு இருக்க ம்
உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்க கம்பெனி வரும் சொல்லுங்க
புரில
உனக்கு இன்ட்ரெஸ்ட் வேலையில இன்ட்ரஸ்ட் இருக்க கம்பெனி
அ கூகுள் மைக்ரோசாப்ட்டு அது மாதிரி ட்விட்டரு ஒரு நல்ல ஒரு பெரிய கம்பெனில ப்ரோ இன்டர்ன்ஷிப்ல்லாம் வந்துது பளேஸ்மெண்ட்லா நம்ம போல எல்லா சின்ன சின்ன கம்பெனி தேர்டி கே தேர்டி ஃபைகேன்றாங்க சேலரி அது நம்மளுக்கு செட் ஆகல நம்ம காலேஜ் படிச்சோம் ப்ரோ ஒரு ஒன் எல்
ஸ்டார்டிங்கே போனோன்னியம்
ஆமா ஏனா நம்ம கிட்ட ஸ்கில் இருக்கு ப்ரோ
கிள்ளுக்கு தா காசேன்றியா
ஆமா அதுக்கா நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணி எக்ஸ்ட்ரா சைடு கோர்ஸ்ல்லாம் படிச்சிருக்க நறைய வேல்யூஸ் நம்முளுக்கே இருக்கு நம்ம ஏ சின்ன சின்ன ஒர்க் எல்லாம் போய் ஏ ப்ரோ கம்ப்யூட்டர் நாலேஜ்னா நா கம்ப்யூட்டர் ஸ்டுடென்ட்னா எனக்கு கம்ப்யூட்டர் நாலேஜ் இரு க்காதா பவர் பட்டன் அமுகுனா ஆன் ஆகும் கம்ப்யூட்டரு ஆன் மடி கணினிய ஆன் பண்ணிட்டு ரீ ரெஃபர் பட்டன் குடுத்துட்டு தா யூஸ் பண்ணும் எல்லாமே தெரியும் ப்ரோ
சூப்பர் ப்ரோ சூப்பர் ப்ரோ
உம் ஏஐ டெவலப்மென்ட் இருக்கு எல்லாமே தெரியும் ஏஜ னா ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட்டு அதா வருங்காலத்துல எல்லாமே பண்ண போகுது நம்ம அத கொஞ்சம் லைட்டா படிச்சு வச்சோனா நம்மளுக்கு நல்லது
ஃப்யுசர் நல்லா இருக்கும்ன்றீங்க
ஃப்யூச்சர் பிரைட்டா இருக்கும் ஒளி மயமா தெரியும் உங்களுக்கே ஃப் யுச்சரு
தெர்லயே
நறையா இருக்கு ப்ரோ நம்மதா பாத் த்து கத்துக்கணும் என்னனா இருக்கு உலகத்துல இப்போ நீங்க கேட்டரிங் போனும்றீங்க அ த்ரீ ஃபிஃப்டி எத்தின நாள் வரும் மாசத்துக்கு உங்களுக்கு ஒரு பத்து நாள் வருமா
பத்து நாள்லாம் வராது ப்ரோ ரீசார்ஜ் போட்டா காலியாயிடம் ப்ரோ
ஆ ஒரு மூணு நாள் நாலு நாள் வரும் அது ஒர்க் பண்றீங்க கேட்டா அது பார்ட் டைம் அது பார்ட் டைம் கூட இல்ல பார்ட் டைம்க கீழே ஒரு அஞ்சு பர்சன்டேஜ் தான் அது
அதான் ப்ரோ அ அந்த நேரத்துக்கு
ம் எவ்வளவு ஒர்க எந்த ஊரு ஏரிய சார் அந்த கம்பனியாலம் இல்லையா ப்ரோ அங்க
இருக்குது ப்ரோ அது போ ந ஹவர் அதிகம் ஒரு பத்து ஹவர் வேலை சொல்றாங்க வேலை செய்ய நம்மள முடியாது
தருவாங்கள
ப்ரோ கம்பெனிலாம் செட் ஆவாது ப்ரோ
ஆ அது நீங்க கேட்றீங்க போவாம வீட்டுல ஜாலியா ப்ரோ
சேரி ப்ரோ எனக்கு அத்து வேற ஒரு கால் வருது நான் போயிட்டு வரேன்
இன்னும் த்ரீ மின்ஸ் ப்ரோ மூனே நிமிஷம் ப்ரோ அதுக்கு அப்புறம்
புட்பால் பார்ப்பீங்களா
புரியல
ப்பீங்களா
புட்பால் பலாம்னு பார்த்தா மிட் நைட்ல போடுறாங்க த்ரீ ஓ கிளாக் ஒன் கிளாக் வரணும் நம்மளால முழுச்சுகின்னு இருக்க முடியல ஆமா நம்ம நார்மலா தூங்கது எட்டு மணி ஆனா எலிச் க்குது பத்து மணி
ம்
புட்பால் பாக்கலனு பாத்
ஹைலைட்சு பார்க்கலாமே இந்நேரம் ஹைலைட் பார்க்கலாமே
நீங்க பாப்பீங்களா ப்ரோ
பாப்ப ப்ரோ நான் பெரிய ரொனால்டோ ஃபேன் ப்ரோ
ரொனால்டோ ஒருத்தர் தான் ப்ரோ எல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிறானுங்க காலம் ஃபுல்லா புட்பால் பாக்குற மாதிரி பேசுவானுங்க ஆனா அவ புுட்பாலும் தெரியாது ஒன்னும் தெரியாது ஆ
இப்பதான் கேரளா ட்ரிப் போயிட்டு வந்த பேனர் எல்லாம் போட்டேன் சில்லுண்ணு இருந்தது ப்ருோ
டோலிஸ் ம் அதெல்லாம் விடு நல்லா இருந்தது போல சரி ப்ரோ சரி ப்ரோ ம் ஓகே அது இல்ல தங்கைகள் அக்காக்கள்
ப்ரோ பசங்க கூட போன ப்ரோ அதுலும் ஒருத்தன் இருந்தான் ப்ரோ சரியான பண்ணு ப்ரோ அவரு தான்
எத்தன பேர் ப்ரோ போனீங்க
இருபத்தூர் பேர் ப்ரோ
இருவத்தோர் பேர் கேரளா வேற எங்க போனீங்க
கேரளா மூணார்
ப்ரோ கேரளா ன்றது ஊரு ப்ரோ அந்த கே ரளாள மூணாறு எல்லாம் போயிருக்கீங்க அப்புறோ
ஷிப் ப்ரோ
அ கிளைமேட் எல்லா நல்லா இந்துதா
டூ பிராந்து ப்ரோ வெய்யிலே வெய்யிலே தெர்ல ப்ரோ வேர்வயே வர்ல மூண் நாளா
மூண் நாள் சொர்க்கமா இருந்திருப்பீங்க
சொர்க வாசல்
இந்தோ இப்ப வீட்டுக்கு வந்து வெய்யில சாவுறீங்க
அங்கேயே இருந்திருக்கலாம் போல தோணுச்சு வர்கலா போனோம் ப்ரோ வேஸ்ட்டு ப்ரோ
வர்கள்ல எல்லாம் சூப்பரா இருக்குமே ப்ரோ நெறயா வீடியோஸ்ல பாத்திருக்க
அப்படிதான் ப்ரோ ஸ்கேம் வாங்கிட்டு போனோ பீச்சலயே கால் வெக்க வுடுல பீச்சல கால வெக்க வுடுல ஃபுல் சேப்டியா இருக்குறாங்கோ
பார்க்கெல்லா இருக்குமே ப்ரோ ஒரு பில்லர்ல
அதெல்லா இல்ல ப்ரோ
நீ தப்பா போய்ட்டுறீங்க போல எப்ப போனீங்க
ஆமா ப்ரோ டரிப் பளான் பண்றபோதே மூளயே இல்ல ப்ரோ எதனா ஒரு ரீல்ஸ் பாத்து கெளம்பிறானுங்க ப்ரோ ப்ரோ எனக்கு அனுபவம் இல்ல ப்ரோ
அனா ப்ரோ அனுபவோ பாத்து கீத்து என்ன பண்ணவா
அப்புறோ நானே இதே மாதிரி தப்பா கூட்டுபோயிட்டா என்னதா திட்டுவாங்கோ அதே ஒருத்தன் கேட்டான் தினேஷன்னு ஒருத்தன் இருகிறான் அவன வந்து அவுங்க கிட்ட பொறுப்பு குடுத்தாலே இப்ப நாசம் ப்ரோ
இப்டி எல்லா ஏன் ப்ரோ சொல்றீங்க நீங்க அந்த பொறுப்பு எடுத்துன்னு பண்றது உங்களுக்கு தெரியல அது எவ்ளோ கஷ்டோ இருக்கு
அப்றோ கஷ்டமே பட மாட்றான் ப்ரோ திடீர்னு சும்மா அந்நேரத்துக்கு எதனா சொல்லிட்டு போய்டுறா அது பிளேன்னு சொல்லிடறா
ஆ செரி ப்ரோ பாரு ப்ரோ என்னான்டு
ஓகே ப்ரோ பாய் ப்ரோ நாளைக்கு பேசலா அவா